ஒ கேக்குதாடா ஆ கேக்குது கேக்குது ஆ
என்ன பண்றீங்க ராகுல்
சும்மா தான்டா ரோட்ல உக்காந்துனுக்கிறே
சாப்டிங்களா
இல்ல இல்ல வீட்டல இப்பதா செஞ்சுன்னு இருக்குறாங்க ம் அதெல்லா நீ சாப்ட்டயா
இல்ல ராகுல் வீட்டு வேலலா முடிச்சுட்டு இப்பதா ராகுல் வந்தே
எங்க இருக்க
இங்க பாய்ஸ் ஸ்கூல்ல தா ராகுல்
பழைய ஸ்கூலாண்ட நா வேப்ப மரத்தாண்ட தா உக்காந்துருக்குறே
ம் இல்ல ராகுல் வீட்ல எதும் செய்யல இனிமேல் தா போய் செய்யனு ராகுல்
டே சேரி காசு ரெடி பண்ட்டா முடி வெட்டினு வரனுன்டா
காசு ரெடி பண்ணு ராகுல்
பைக் இருக்குதுல்ல
ம்
ம் சேர் சேர் உங்க அண்ணே போலைல இன்னைக்கு
எட்ட ரகுல் தூங்கினுக்குறா வீட்டு்ல
தூங்கினுக்குறானா ஆ
கிட்ட ஒரு ட்வல்லோ ட்வல்லோ டுவல் டுவெல்லா டூவா தெர்ல டூ ஓ கிளாக் மேலே தா வந்தா வீட்டுக்கு வந்து டோர் தட்டுனா வந்து கதுவு தொறந்தே வீட்டுல வந்து படுத்துட்டான்
இதோட எப்ப வேலைக்கு போவா
தெரில்ல தகவல் இன்னு ஏந்துக்கல காலைல ஏந்து வீட் வெலல்லா முச்செ அம்மா தொல்லன்ன தண்ணி புச்சே வாசல் பெருக்குன எல்லா வேலயு முச்சுட்டு இப்பதா ராவுக்கு வந்த
அப்டியா நம்மளுக்கு ஒரு வேல
சகஜெ கெளம்பு உம் ராகுல் வாய்ஸ் பிரேக்காகி பிரேக்காகி கேக்குது என்ன பண்றீங்க ராகுல் கேக்தா
என்ன ராகுல் கேக்குது ராகுல் வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆயி கேக்குது ராகுல் ஹலோ ஹலோ ஹலோ